ஹலோ
அ ஹலோ சிஸ்டர் கேக்குதா
அ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே சிஸ்டர் அப்றோ சாப்ட்டாச்சா
அ சாப்டாச்சு நீங்க சாப்பிட்டுடிங்களா
அப்றோ வெளில எங்கையு போலயா இன்னைக்கி
ஈவினிங் மேலதா சிஸ்டர் போனு நீங்க
என் மோஸ்லி வீட்டுலதா இருப்பே எப்யாச்சு மட்டு வெளியில போனா வெளியிலல்லாம் இப்ப வெளிய விக்குல நறைய இந்த கா மஷ்ரூம்மு அந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சாப் இவுரேன் மஷ்
மஷ்ரூம்ல என்ன சாப் பிடுவிக்க நா இது வரைக்கும் மஷ்ரூம் வந்து நறைய ஃபோன்ல பாத்திருக்கன் மஷ்ரூம் டிஷஸ்ல்ல ஆனா இது வரை மஷ்ரூம் வந்து கிரேவி வந்து ஒரு கோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு க்கன் மஷ்ரூம்ல கிரேவி சாப்பிட்ருக்கன் ஆனா வந்து ஸ்ரீட்புஃட்ல வந்து வந்து மஷ்ரூம் வந்து இது வரைக்கும் நான் சாப்புட்டதே இல்ல
நீங்க ஹோட்டல்லு நா ஹோட் ஹோட்டல்ல வாங்கி சாப்புறதோட நீங்க வந்து ஸ்ரீட்புஃட்ல மஷ்ரூம் இந்த பானிபூரி கடலா வச்சிருப்
ஆமா பானிபூரி எனக்கு ரொம்ப புடிக்கும் பானிபூரிக்குனே தனியா நா ஒரு கடைக்கு போகவேன் அது ரொம்ப இஷ்டோம் எனக்கு
ஆ அந்த கடலே பாத்தீ அந்த கடலே பாத்தீங்ன்னா மஷ்ரூம்மு இருக் ஒரு வச்சிருப்பாங்க மஷ்ரூம் கிரேவி
கேட்டு பாக்கோணும் ஆனா நா இது வரைக்கும் போறதுல அங்க யதுவுமே மஷ்ரூம்ஸ் ஆ இருந்தது இல்ல அந்த ஆலு பூரியா அந்த அ பொட்டேட்டோ வந்து நல்லா வேவிச்சு ஃப்ரை பண்ணி அத வந்து அ தயிர் புதினா சட்னி அந்த மாரி அ அது ஸ்ப்ரிங்கில் மாரி இல்ல இத வந்து அத தட்டி பொறிக்கிறாங்க பொறிச்சு அதுக்கு மேல தயிரும் அ புதினா சட்னி எல்லா இருக்குல புதினா சட்னி அந்த புளியோட சட்னி நீ அதுவும் மூணுமே வெச்சு மேல வந்து ஒரு கொஞ்சோம் ஓமப்பொடி மாரி அதெல்லாம் போட்டுத்து தருவாங்க அது ஒரு மாரி டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கு பேர் எனக்கு தெரியில அந்த மாரி டைம்ஸ் எல்லாமே ஃபுல்லா அதுல எல்லாமே அதுல ஃபுல்லா இருக்குது மஷ்ரூம்ல அங்க இது வரைக்கும் இருந்நதுல்ல பட் பானிபூரி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அந்த கடையில ம் நீங்க மஷ்ரூம்ல என்ன அதுக்கு பேரு என்ன என்ன இதுனு கேப்பீங்க
மஷ்ரூம் கேரேவிதான் அது கிரேவி மாரிதான் இருக் இருக்கும் அப் ஆனா அதுல மோஸ்ட்லி மஷ்ரூம் இருக் இருக்காது மஷ்ரூம் கொஞ்ச கொஞ்ச தான் இருக்கும் அதுல மோஸ்ட்லி வந்து இந்த கோசு தான் ஒரு கோசு தான் வந்து வந்து அதுல அந்த மாரி அந்த பொறிச்சி அது கூட வந்து மசாலா மாரி போட்டு நல்லா அத நல்லா கொதி க்க வெச்சு குடுப்பாங்க செம டேஸ்ட்டா இருக்கும் வெளில எங்க அப்பா போனாலே வாங்கினு வருவாரு அது மட்டும் இல்லாம நாங்க பாண்டிச்சேரி அதிகமா போவன் அப்டி சாப்புலாம் அப்டியே சாப்புடலாம் அது மேல வந்து ஆனியனு இந்த புதினா கொத்தமல்லி அதுக்கு மேல வந்து இந்த பொரி மாரி ஒண்ணு போட்டு குடுப்பாங்க
ஆ அதுதான் நான் சொன்ன இந்த பொரி மிக்சர்லலாம் வருன்ல அந்த பொரிதானே சொல்றீங்க நீங்க ஆ அத அதான் நானும் சொன்னேன் எனக்கு அது உங்க ஊரு பாஷையில எனக்கு சொல்ல தெரில எப்டினு ஓகே ஓகே ஆ வர் ஆ சேரி சேரி இங்க ஓ அங்க அது மிக்சர் பொடினு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அது ஓம பொடினு சொல்லுவாங்க அது ஓகே ம்
ஃபுட்டு அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீன்னா பாண்டிேரி தான் நா சொல்லுவன் ஏன்னா பாண்டச்சேரிக்கு அவுங்க போனாலே அந்த ஈவினிங் டைம்ல போனாலே சுத்தி வெறு கடதான் இருந்தது நீங்க என்ன சீஃபுட்ல இருந்து செரி நான்வெஜ்ல இருந்து செரி இல்ல நம்மளுக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன இப்ப ஹெல்தியான. ஃபுட்ல இருந்தும் செரி ஃபுல்லாவே இருக்கு அந்த பீச் பக்கம்லா போனீங்கன்னா மோஸ்லி ஐஸ் கிரீம் இதெல்லாம் இருக்
நாங்க இருக்கிற ஸ்ட்ரீட்லயே வந்து ஃபுல்லா இப்பவே வந்து இந்த மாரி ஃபைட் அயிட்டம்ஸ் சும்மாதான் எங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் டைம் லா வரும்ல அப்பல்லாம் எங்க ஸ்ட்ரீட்ல நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொ இந்த ஸ்ரிட்ஃபுட் அந்த ஃபுல்லாவே அந்த மாரிதா இருக்கு ஆனா பட் எல்லாமே நான்வெஜ் தான் இருக்கு எங்க இல்ல அந்த கணவர் கூடவே நம்ம உழுந்த வட அதெல்லாம் நார்மல் அதெல்லாம் எப் எப்பவுமே இங்க இருந்துட்டே இருக்கும் வேற டிஃப்ரெண்டாலாம் பாத்தச்சுன்னா சிக்கன்ல தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க சிக்கன்ல ஒவ்வொரு இப்ப வெரைட்டி வெரைட்டியா பண்றாங்கல்லாம் அந்த மாரி இருக்கும்
புட்லே குழி கொழுக்கட்ட அந்த இந்த மாரி இ நீங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா அந்த மாரி
ஆ கொழுக்கட்டைய எல்லாம் நாங்க ஆமா வீட்லயே செய்வோம் ம் எங்க அம்மாலாம் சூ ப்பரா செய்வாங்க அந்த அது எப்டி எந்த மாரி கொழுக்கட்டனா நாங்க உலக ஸ்டப் ப்பிங் மாதிரிலாம் வச்சு அந்த மாரி கொளுக்கட்ட வரு தெரியுமா
ஆ தெரியும் நான் வெஜ்லயே ஸ்டப்பீங்க வச்சு மோமோஸா சொல்லுவாங்க அந்த மாரி சொல்றீங்களா
மோமோஸ் வந்து மோமோஸ் செஞ்சதுல கொழுக்கட்டையில கொஞ்ச இனி ப்புல அந்த மாரி காரத்துல
அது வந்து தமிழ்ல கொழுக்கட்ட சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மோமோஸ்னு சொல்லுவாங்க அதான் டிப்
ஓ அதுதான் அப்டியா ஓகே ஓகேங்க அதுதான் இதுவரைக்கும் மோமோஸுக்கு இந்த ஒரு கேரளை யோசிச்சதே இல்ல மோமோஸ் தான் வச்சிருக்கிறது தமிழ் அத யோசிச்சதே இல்ல ஆனா உண்ம தான் ஆனா உண்மையிலே இது கொழுக்கட்ட தானே தமிழ்ல பார்த்தா நம்ம செய்யறது உள்ள ஸ்டப்பிங் வச்சு பண்ணிந்தா அது கொழுக்கட்ட தான வரும்
எங்க வீட்ல எப்டி செய்வாங்கன்னா எப்பயுமே வந்து கொழுக்கட்டை வந்து நா மோமோஸ் சொல்றது வந்து அது நான்வெஜ் வெஜ் அந்தமாரி செய்வாங்க ஆனா குழுக்கட்டனாலே எப்டி தெரியுமா செய்வாங்க ஃபஸ் கியம் ஆ எங்க இந்த விநாயக சதுர்த்தி எப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த அரிசிம்மாவு இருக்குல்ல
கொண்டு வருவாங்க விநாயக சதுர்த்திக்கு அவங்க வீட்ல செஞ்சு ட்டு எனக்கு வந்து கொண்டு வருவாங்க ஸ்கூல் படிக்கும் போது நறைய கொண்டு வருவாங்க அவங்க பெஸ்டிவல்ஸ்லனங்க கொலக்கட்ட செய்வீங்க எல்லாம் அந்த இலைய எல்லாம் ஏதோ வச் அந்த மாரி பண்றது எல்லாமே கொண்டு வருவாங்க ஆனா எப்டி செய்வாங்கன்னு தெரியாது பட் எல்லாமே கொண்டுருவாங்க எனக்கு நல்லா இருக்கும் ஆமா ரொம்ப நல்லா இருக் ம் எங்களுக்குன்னே தனியா நாங்க ஸ்கூல் படிக்கும்ப்போ அவங்க வீட்ல எல்லா பங்க்ஷனுக் கு என்னென்ன வைக்கிறாங்களோ அப்டே எங்களுக்கு கொண்டு வந்துடுவா நல்லா அது நீங்க கொழுக்கட்ட சொன்னோனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது விநாயகர் சர்ஜ் அவ செஞ்சது ம் ஆ ரொம்ப நல்லா இருக்கும் எங்க நறைய கொண்டு வருவா அது இப்ப டக்குன்னு அது எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு
ம் என்ன ஃபுட்டு தெரில விக்கிறவங்களுக்கு
ஆ
வெண்ணப்புட்டு
வெண்ண புட்டு தெரியாது அது என்னது
வெண்ண புட்டுன்னா அரிசி மாவு வச்சுதா செய்வாங்க அரிசின்னா அரி சி வந்து ஒரு டூ அவர்ஸ்கு நல்லா ஊற மாரி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருவாங்க ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறோ வந்து அந்த ஊற வச்ச அரிசி எடுத்து அரச்சிப்பாங்க நல்லா க்ரைண்டர்ல போட்டு அரச்சி கொஞ்சோ மாவு பதத்துக்கு எடுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சோ தண்ணி ஆமா இப்ப வந்து வ ஒரு படி ஆமா அது ஒரு படி இப்ப அரிசி போட்டீங்கன்னா அந்த ரெண்டு படி கி மதிரா தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்தி அத நல்லா அரச்சி
வந்து இந்த மாவு மாரி வந்துருல்லா
மாவு மாரிதா வரு அத வந்து நம்ம வந்து ஒரு குண்டால போட்டு கிண்டிட்டே இருக்கனு அது கூட வெள்ளோ அப்புறோ வந்து கல்லப்பயிரு இல்ல கல்லப்பயிர ஊற வச்சிருக்கனு முன்னாடி அந்த ஊற வச்ச கவ்ல பயிரு அதுல போட்டுட்னு அப்புறோ ஏலக்கா வந்து இடிச்சு போட்டுக்ணு அப்புறோ தேங்கா திருவல் தேங்கா திருவி வச்சிக்கிட்டு அத நம்ப தனியா அப்புறோ வெள்ளத்த இடிச்சி வச்சிக்கணு அது எல்லாத்தையு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணு ஆமா விடாம கிண்டிட்டே இருக்கணு விடாம கிண்டிட்டே இருந்தாதா நல்லா அப்டி கொழ கொழன்னு இருக்கு லாஸ்ட்ல வந்து அது நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறோ நம்ப இப்ப இந்த தங்க்
ம் தேங்கா ஆமா திருவி வச்சது தானே சொல்றீங்க
அந்த தே துருவி வச்சதுக்கு அப்புறோ அந்த தேங்காய் ஓடு மட் டு இருக்கு பாருங்க தேங்கா கொட்ட தேங்கா கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க அந்த கொட்டாங்குச்சியில ஊத்தி வச்சிக்கணு அப்புறோ நம்ப தட்டு எதுனா தட்டில ஊத்தி வச்சிக்கணு
அப்டிதா அது கொண்டு வாரீங்களா சேர் சே செரி ஓகே ஓகே ஆ ஆ கெட்டியா புடிச்சுக்கு அப்ப நல்லாருக் ஒமா ம்
ஸ்லைஸ் ஸ்லைஸ்ஸா இனிமே நம்ம புடி மாரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலா‌இல்ல அப்டியே நம்ப ஸ்பூன வச்சு சாப்ட்லா சூப் பரா இருக்கு இது சாப்ட்ட ஒடனே
ஏன்னா இந்த நீங்க சொன்ன ரெசிப் பிய வந்து நா வந்து உங்களுக்கு உங்க இதுல ஏதோ ஒரு பங்க்ஷன் வரும்ப வ யூடியூப்ல அந்த மாரி ஒருத்தங்க செஞ்சு காட்டி நா பாத்த ஆனா வந்து அவங்க இந்த மாரி ஒ தேங்கா ஒட இதுல எல்லா வந்து ஊத்தி வைக் க்கல ஜெஸ்ட் அவங்க செஞ்சத மட்டு தா நா பாத்த அவங்க செஞ்சி அத வந்து ப்ளேட்ல மாரி கூட ஊத்தி வைப்பாங்களோ
ஆமா நம்ப எனக்கு எந்த யானம் இருந்தாலும் ஊத்தி வைக்கலா
ஊத்தி வைக்கலா ஓகே ஓகே ம் ஆ அதா நீங்க சொன்ன அந்த நல்லாருக் கு ஆமா எனக்கே ஆமா நா பாக்கவு நல்லா இருக்கு அந்த கேக்க அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லா ரொம்ப நல்லா இருக்குல்ல அதுல உள்ளது
ம் நாளைக்கு சொல் நார்மலா செய்வீங்க பச்சப்பயிறு வச்சு பாயாசோ செய்யலா
ஆமா பச்ச பயிர்ல காய வச்சு ஆற வச்சா
இல்ல பச்ச பயிர வந்து தோ நீங்க வாங்றது தோல் இல்லாமதான இருக்கு பச்ச பயிறு
ஆமா இல்ல இல்ல பச்ச பயிறுக்கு தோலோட வ இது வாங்குவாங்கல்லா
கடைல தோல் இல்லாமலு இருக்கு தோல் இருக்கு ரெண்டத்தையு வச்சு செய்
ரெண்டு இது இருக்கு ஆமா
ஆமா அத வாங்கி அந்த பச்ச பயிற வறுத்துட்டு நீங்க லைட்டா அத வந்து அம்டி ஏனா ஒரு ஆ கல்லு ஏதுனா வச்சிருந்து நீங்க இப்ப லைட்டா நுனுக்னீங்கன்னா தோல் தனியா வந்துரு
ஆமா
அந்த தோலு தனியா எடுத்துட்டு கொஞ்சோ கழுவிட்டு இருக்ற தோலையு ஃபுல்லா எடுத்துட் டு அத வந்து இப்ப எந்த அளவுக்கு பச்சப் பயிற எடுத்துருக்கீங்ளோ அத விட கொஞ்சோ அதிகமா தண்ணிய ஊத்தி கொதிக்க வைக்கலா கொதிக்க வச்சுட்டு நல்லா அது வெந்ததுக்கு அப்புறோ அத வந்து தண்ணிய விர்த்திட்டு அத நல்லா கடைஞ்சிக்ணு இல்ல நீங்க க்ரைண்டர் வச்சிருந்தா அரச்சிக்லா அரச்சிட்டு மிக்சில போட்டு ஆமா மிக் மிக்சி இருந்தா அரச்சி அது வந்து திரும்ப அந்த தண்ணி கூடே கலந்து கொதிக்க வைக்ணு அது கூட வந்து நீங்க வந் து சக்கர போட்டாலு போட்டுக்கலா இல்லனா பன வெல்லோ அந்த மாரி ஏதா இருந்தாலு அத போட்டுட்டு அது கூட ஏலக்கா தட்டி போட்டுக்கோங்க ஏலக்கா தட்டி போட்டுக்கிட்டு நீங்க நட்ஸ் இருந்தா நட்ஸ் போட்டுக்லா இல்ல தேங்கா துருவி
ஆனா இந்த மாரி டிஷ்லா பசங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்தியா இருக்கு ம்
ஆமா அது அது சூப்பரா இருக்கு இது கள்ளப்பயுரு இல்ல இந்த மாரி என்ன்னா அதுல வந்து நம்ப வட கூட செய்லா
ஆமா அது நா பாத்துருக்கே வட செய்றது அதுல
ஆமா இது வாழப்பூ இருக்குல்ல வாழப்பூ வாழப்பூ வட சாப்ட்டு கீங்ளா
அ சாப்ட்டது இல்ல நா அது எல்லாமே யூடியூப்ல தா பாத்திருக்கே அதுல நா நெறைய ரெசிபிஸ் ஆ எங்க ஊ எங்க ஒரு கடையில எங்க அது ரொம்ப தூரந்தா ஆனா அங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த வாழப்பூ அது ரொம்ப நாளா நெனச்சு இப்ப போய் சாப்பிட்லாமா அப்றோ யோசிப்பே வாழப்பூ வட சாப்பிட்றதுக்கா அங்க வரைக்கு போவாங்களா யாராச்சு அப்டின் சொல்லி விட்றது ம் வாழ வாழப்பூவோட நா வாழ தண்டு தோரம் வச்சு அந்த மாரி சாப்டுவோ வாழப்பூ வாங்கி இது வரைக்கு நா எதுவுமே செஞ்சதே இல்ல இது வரைக்கு நா ட்ரை பண்ணவே இல்ல தோரம் கூட ட்ரை பண்ணதில்ல வாழ தண்டு வாங்கி வாங்க செய் வாழப் பூ வாங்கி வட செஞ்சு பாப்போ மோஸ்டா எனக்கு எப்போமே கொஞ்சோ நா உழுந்தவட நல்லா வரு அதனால எது நல்லா வரு அத மட்டுமே அப்டியே செஞ்சுக்கிட்டு அந்த மாரியே போயுறது நம்ம டிஃப் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும் போது சொதப்பிருமோனு ஒரு பயோ எப்போமே அ அதா எப்போமே டிஃப்ரெண்டா ட்ரை பண்றதா இருந்தா கொஞ்சோ மாட்டு ஏதாச்சு செஞ்சு நா மட்டு வப்பே பஸ்ட் ஏதாச் எல்லாருக்கு குடுக்குறதுக்கு அது ஒரு ஒரு மாதி இருக்கு நமக்கு ஏதாவ் சொல்லிட்டா நமக்கு அடுத்து அந்த திரும்ப செய்ய வராதுல்ல நமக்கு ம்
ஓகே சிஸ்டர் நா அப்றோ பேசுறே உங்ககிட்ட ஓகே பாய் ம்
பாய்